ப்ரோ கேக்குதா ப்ரோ
கேக்குது ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ இருக்கேன் ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கன் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணி இருக்கீங்க சாப்டீங்களா உம் சாப்டேன் ப்ரோ இப்பதான் சாப்பிட்டு வந்து உக்காந்தன்
என்ன என்ன சாப்டீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்பிடிய ப்ரோ எவ்ளோ ப்ரோ நானு அடிக்கணும் எங்க வீட்டுக்கும்
பண்ணிக்கலாம் புரோ
அது எப்டி புரோ எல்லா காண்ட்ராக்ட் மூலியமா இல்ல டேஸ்
ஆ காண்ட்ராக்டு டே ஃபேஷ் ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாத்துக்குமே பண்டுருக்கோ
இப்போ எதனா ஒன்னு வீடு சின்ன
மேல ஒரு வீடு இருக்கு எத்தன சதுரம் ப்ரோ ப்ரோ
சதுரம் தெரியல ப்ரோ
சரி ப்ரோ பண்ணிக்கலாம் ப்ரோ நீங்க சொல்லுங்க பண்ணிக்கலாம் ப்ரோ
அப்பிடியா இது எவ்ளோ சொன்னீங்கன்னா என்னது ப்ரோ
இன்னும் சாப்படாம இருக்கீங்க ப்ரோ
சாப்புணும் ப்ரோ
பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா அப்பிடிங்களா என்ன ப்ரோ டிகிரியா இல்ல டிப் ப்ரோ மோ வைஃப்பா இன்ஜினியரிங் படிச்சீங்களா பி காம் ஓகே ப்ரோ ஜாப் ப்ரோ
ஜாபுன்னு என்ன இது போலவே என்ன எது தேடல
அப்டிங்ளா
ம்
சேரி ப்ரோ நம்மகிட்ட நறைய பசங்க படிச்சிட்டு எல்லா சும்மா இருக்கிறாங்க ப்ரோ நம்ப ஊர்லயு எல்லா பி காம் நறைய பேர் படிச்சுட்டு வேல தேடினு சுத்தினு கெடச் ச்ச வேலைக்கு போகாம நறைய பேர் சும்மா சுத்தின்னு இருக்றங்க ப்ரோ தம்பி ஒருத்த இருக்குறா ட்ரை பண்றீங்ளா அவன கூட்டுனு வேல தேடுறீங்ளா
இல்ல ப்ரோ நா எம் பி ஏ போட்லானு இருக்கே
அது பி ஜி பண்றீங்ளா ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் அப்றோ ப்ரோ
அப்பற நீங்க தா ப்ரோ சொல்லணு
வீட்லலா ப்ரோ, நல்லா இருக்காங்ளா?
ஆ வீட் ட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க ப்ரோ, அங்க ப்ரோ
ஆ நல்லா இருக்காங்க ப்ரோ
ம்
டீங்களா இல்ல வெளியில எங்கனா போய் பாச்சீங்களா ப்ரோ சென்னையில படிச்சே ப்ரோ பாருப்பா சூப்பர் என்னா காலேஜி ப்ரோ
பிரசிடென்சி தெரியுமா
ஆஹ் பிரெசிடென்சி பச்யப்பாஸ் பிரசிடென்சி
உம் மாநில கல்லூரியேதா
கல்லூரி ஆச்சே ப்ரோ அது
பயங்கரமான கல்லூரி ஜாலியா இருக்கு ப்ரோ அவ்ளோ நல்லா ஜாலியாருக்
எங்க மச்சா கூட ஒருத்தவ அதுலதா ப்ரோ பட்ச்சா நெல்சன்ட்டு தெரியுங்களா
உம் நெல்சன் அண்ணா வா
ஆமா ப்ரோ
உம் உ அவ என்
மச்சான் சொன்னீங்க பாத்தீங்களா
ஒடனே மச்சா சொன்னீங்க பரு தெருஞ்சின்னு சொல்லியிருந்தாவே பரவால்ல ப்ரோ
இல்ல ப்ரோ எங்க மச்சான்ந்தா ப்ரோ நெல்சன்னு அரக்கோண திருவிழாங்காடு மச்சாந்தா அவ
ஆஹ் இந்த என் நெல்சன் இல்லங்கா
ஆமாங் ப்ரோ
செலிபிரிட் கே அந்தண்ணா
இல்ல இல்ல ப்ரோ
ம்
அந்த காலேஜ்லதா பச்சா ஆவுடி ரூட்டு
நானு ப்ரோ
வே ஜெ ஜெ வா
ம்
திரும்ப அங்கேயே போடுறீங்களா இல்ல பச்சா பாஸ்ல போடுறீங்களா இப்ப பச்சா பாஸ்ல சேந்தா நம்ம உருப்புட முடியாது உ
கரெக்டா இல்லையா ப்ரோ
கரெக்டு தான் ப்ரோ
உம் புரியல ப்ரோ
ரௌடியூசன் ஜாஸ்தின்றீங்களா
ஆமா ப்ரோ அதெல்லாம் வேலாவது ப்ரோ நம்மளுக்கு எது செ ட் ஆகுதோ அதை மட்டும் பத்துன்னு போயனு என்ன ப்ரோ சொல்ற
ஆமா கரெக்ட் தான் ப்ரோ வீட்டு்ல கேக்க்கலீங்களா ப்ரோ வேலைக்கு போகன்ட்டு
இப்பதான் ப்ரோ நான் முடிச்சேன் இப்பதான் முடிச்சேன் செகண்ட் டிகிரி படிக்கணும் படிக்க வைக்கிறாங்கள இல்ல நம்ம படிச்சாதான் அத்துது நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு டிகிரி முடிச்சுது நம்ம எந்த ஆஃபிஸ்ல போனாலும் நம்மள ஒண்ணும் எத்துக்க மாட்டாங்க உம் ரெண்டுகிரி படி
டீங்களா ப்ரோ அப்படிங்களா லவ் பொயனு இருக்குங்க ளா
ஆ ப்ரோ லவ் பொய்னு இருக்கு
லவ் எல்லா பண்ணாத ப்ரோ ஒருத்தி கூட சரியில்ல
லவ் பண்ண ப்ரோ என்ன அதே மாநில கல்லூரி அதே எ க்ளஸ் பொண்ணு
அப்டிங்ளா
ம் எங்க ஊர் பொண்ணுல்லா பண்ணிச்சு எங்க ஊர் பொண்ணு எனக்கு பிடிக்காது எங்காளோட ஃப்ரெண்டு் ப்ரோ அவ்ளதா அந்த பொண்ணு கிட்ட ம் அதா இப்பதா ஒரு ஒன் மந்த் தா ஒன்ற மந்த் ஆவுது
பிரேக்கப் பண்டீங்ளா உடு ப்ரோ
பிரேக்கப் பண்ல அப்டியே பா அப்டியே அவங்களு பேசாம நானும் பாசாம அப்டியே விட்ட ப்ரோ இப்ப அப்டி பேசாமயே இருக்கோ நானா ப்ரோ ப்ரோ பாலிட்டிகல்ஸ் பத்தி பேச கூடாது ப்ரோ
சாரி ப்ரோ சாரி
ம் அப்புறோ ப்ரோ
போ ப்ரோ
ப்ரோ எனக்கு இப்ப எங்க வீட்டுக்கு பெயின்ட் அடிக்கணு ஃபுட்பால் பாப்ப அதனா அவ்ளோ பாக்க மாட் கிரிக்கெட் ஃபுட்பால் எங்க ப்ரோ நைட்ல தா ப்ரோ நடக்குது
நைட்ல எங்கேயாவது முழிச்சு பாக்றது ரிங்ளா
ம் நீங்க அண்ணா டீன் பிள்ளாரு தினேஷ்
அப்டிங்ளா
ம் ஒரு கிரிக்கெட் ஆகாது இப்ப அவரு கூட போவ ம ச்சு டிஸ்டிக் மச் வருவாரு அவரு கூட போவ டிஸ்டிக் மச்சு ப்ரோ டிஸ்டிக் ஆமாமா காலேஜ் இல்ல ப்ரோ டிஸ்டிக் மரி ஒன்னாந்தான இருக்கு இப்போ ம் அதுல போய் இருக்கு இது நெக்ஸ்ட் டியன்பி நடக்குல அது செலக்டிங்க
சரி ப்ரோ வீடு எவ்ளோ பெருசு ப்ரோ இருக்கு கீழ க்ரௌண்ட் ஃபுளோர்லிருந்து தாப்பெரிய இல்ல எத்தன ரூம் டோருக்கு
கீழயா ஒரு பெட்ரூமு ஒரு ஹால்லு ஒரு பூஜ ரூம்
ஒரே ஒரு பெட்ரூமா சிங்கிலா ஹாலு கிச்சன்னு பூஜ ரூம் ஒண்ணு அதே மாதிரி மேலேயா புரோ இல்ல மேல சிம்பிளா அப்ப கம்மியாதான் ப்ரோ ஆகும் சொல்லு ப்ரோ பண்ணிக்கலாம் சூப்புரா
இவ்வளோ கம்மியா போய் பாத்து முடிச்சுவிடுணு
பண்ணிக்கலாம் ப்ரோ எவ்ளோ நாள் ப்ரோ ஆகுது பெயிண்டிங் பண்ணி இல்லே இப்பதான் ஃபர்ஸ்ட் பண்ண போறிங்ளா
ஒ ஒயிட் கலர்ல இருக்குது ஒயிட் கலர் இருது உள்ள எல்லாம் அடிச்சு வெச்சிருக்காங்க உள்ள எல்லாம் கலர் பண்ணி வெச்சிருக்காங்க வெளிய மட்டும் தான்
சரி ப்ரோ பண்ணிர்லாம் ஒரு டைம் சொல்லுங்க பண்ணிக்கலாம் சிறப்பா ஓகே புரோ பி ஜீ எல்லாம் போட்டீங்ளா புரோ அப்ளிகேஷன் எல்லாம் போட்டீங்களா ரெகுலரா இல்ல கரஸ்ல போ போட்றீங்களா ஆம்ப்பா இல்லே கரஸுலே போட்டீங்கன்னா வீட்டுல போ வேலைக்கு போகணும் தோணும் அப்புறம் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது
உம் இதான் என்ன பண்ணும்னு தெரில
காலேஜுக்கு போயிட்டு வர மாரியேப் பாருங்க ப்ரோ அங்க ரூம் எடுத்து தங்கிருந்தீங்களா ப்ரோ சென்னையில
ப்ரோ எங்கூர்ல ஆவடிக்கு தா ப்ரோ இங்கருந்து திருநூருக்கு வருவே
ஆ ப்ரோ
திருநூர்லேந்து ட்ரெயின்ல போயிடுவே
ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ அரியர்லா எதூ இல்லயே ப்ரோ க்ளியர
இல்ல ப்ரோ எல்லா க்ளியர் ப்ரோ
நல்லா படிச்சிருக்கீங்கப்போ லவ் பண்ணின்னு இருக்கும்போதே நல்லா படி
லவ் பண்ணால் தா நல்லா படிச்சினு அவுங்க சொல்லுவாங்க இது படிச்சிருவா இது பண்ணு இது இம்பார்டன்ட் பண்ணு படி
ஓஹோ அவங்க டீலிங் பண்ணிக்கிறாங்க உங்கள ஊருக்கார் பிரிச்சுட்டுக்கறாங்க ஆ
அந்த பொண்ணு எனக்கு பிடிக்காது ப்ரோ அப்பந்து ஏனா அவுங்க வீட்லருந்து பொண்ணு கூட்டு போனா அவ கூட்டு போனா அது எங் செர்ந்தா நா தனியா விட்டு போயிடுவே
ம்
அத்னால கொஞ்சோ வெச்சி முடிச்சு விட்டிச்சி
வீட்லருக்கீங்ளா ப்ரோ வெளிய இருக்கீங்ளா இதுக்கு மேலதா கிரிக்கெட்டுக்கு போனோன்றீங்ளா ம் என்ன ப்ரோ ஸ்பெஷல் சண்டே வீட்ல
ஓ எல்லா கை நீ படூ ப்ரோ சண்டேல்லா இல்ல கப்ரோ
அப்டின்னா
கைனி போறோ கைனி போவாங்க அப்றோந்தா நைட்டு தா செய்வாங்க
அப்டிங்ளா சரி ப்ரோ அப்றோ ப்ரோ
நீ நீங்க என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க
ஆ நா இட்லிய சாப்ட்டே ப்ரோ காலில வேலைக்கு வந்தெடத்துல பக்கத்துல கட இட்லி கடதா இருந்துது செரி தூர தா போனோ வேறெத் தனனா சாப்டணுனான்ட்டு சரி பக்கத்துலயே இருக்குதுன்னு டைம் ஆயிடூன்ட்டு இங்கயே சாப்ட்டே ப்ரோ சாப்ட்டு சும்மா அப்டியே பட்டு துனு இருக்கே ப்ரோ
பெயிண்ட்ல நாங்களே வாங்கி தரணா நீங்களே வாங்குவீங்ளா ப்ரோ
அப்டினாலு பண்ணிட்லா ப்ரோ நீங்களே வாங்கி குடுத்தாலு சரி நம்ளே வாங் நம்ம பண்றது
நீங்கலா ஓ பிட்ச்சர் பிச்சன வந்துது ப்ரோ அது எப்டி ன்ட்டு தெர்லது பாக்க நல்லாருக்கு கொஞ்ச நாளு அப்ற மழ பட்டா பிச்சுன்னு வந்ருந்து
அதுமே ஆவாது ப்ரோ வாட்டர் பரூப் பெயிண்ட்டுருக்கு ப்ரோ அதுக்கெத்த மாரி அது உங்க ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வரு அது நல்லாருக்கு செவன் இயர்ஸ் வரு கலர் ஆவாது நல்லா மெட்டீரியல் நல்லாருக்கு உங்க வீட் தே ஒரு நாப்பது லிட்டர் ஆவு ப்ரோ ரெண்டு டிரம்மு வாங்குற மாரிருக்கு ஆமா
உங்ளுக்கு எவ்ளோ ப்ரோ தரணு
நம்ளுக்கு ஒரு நாள் கிட்ட தொளாயிரத்தம்பரூவா ப்ரோ லோக்கல்ல இங்க
ம்
வெளில வந்து சேந்தா ஒரு நூரூபா எக்ஸ்ட்ரா தா
என்னன் கொஞ்சோ பாத்தட்டு எங் கரெக்டா சொன்னீங்னா கரெக்டா இருக்கு ப்ரோ
பண்ணிக்கலா ப்ரோ ஃபோட்டோஸ் எல்லா அம்ச்சு வுடுங்க இன்னனா பண்ணு எவ்ளோ நாளாவுன் நா உங்ளுக்கு கிளீயரா கொட்டேஷன் குடுத்துட்றே நா எவ்ளோ மெட்டீரியல் ஆவுன் ட்டு அப்ராக்சிமட்டா ஒரு கொட்டேஷன் குடுத் தரோ ப்ரோ அதுக்கப்பற நீங்க அமௌண்ட் ரெடி பண்ணா பண்ணிக்கலா ப்ரோ
இல்ல நாங்க
இல்ல நாங் தா சரி ப்ரோ பண்ணிக்கலா ப்ரோ வேல இதா போய்ட்டு பாக்கணு ட்ரிப்பெலா போனீங்ளா ப்ரோ பசங்கூட இப்ப தா ப்ரோ ட்ரிப்புக்கு போன நா எங் ஊர் எங்க ப்ரோ தாங்கலா நல்லாருன் ச்சிங்லா ப்ரோ அப்டிங்களா நானு ஒர்க்கெல்லா போயிட்டு வந்த ப்ரோ ஒரு டூ இயர்ஸ்க் முன்னாடி அ ஒன்னு அந்தளவு சொல்ற மாதிரி இல்ல வீடியோல பாக்றமாரி வர்கலால சீசன் டைம் புரே நாங்க போகு போது யாருமே இல்ல போனவாரதா போன நா ஜான்வரில போனே நல்லா இருந்தது நல்லா ரஷ்ஷா தான் இருந்து து இருந்தாலு எனக்கு புடிக்கல ப்ரோ மழை ஒரு மாதிரி நல்லாதாஇருந்தது உள்ளேயே ரூம்லயே அந்த மாதிரி இருந்துது ப்ரோ வாகமான் நல்லா இருக்கா ப்ரோ அது எங்க ப்ரோ இருக்கு வாகமான் கேரளாவா இல்ல
அதே கேரளால தா ப்ரோ டாப் ப்ரோ பர்ஸ்ட் மூணாறு போனோ அதோட வாகமான்
அங்க நிறய இட இருக்கு அதாங்க டாப் மல வா ட் எத்தனை பேர் ப்ரோ போனீங்க எத்தனை பேர் ப்ரோ உன்னைய
நாங்க பசங்களே பத்தொன்பது பேர் போண்ணோ ப்ரோ டென் கே ஆயிச்சு ப்ரோ
ஒரு பெரட்டு காப்பு
உம் மூவாயிரத்தி எட்நூறுவா ஆயிச் ம ம் ஹ் இருபத்தி ஒரு சீட்டு ப்ரோ ரெண்டு பேரு வராம போயிட்டானுங்க இப்ப அவங்களுக்கு நாங்க தானே போட்டு தரணு
ஆமா ஆமா லாஸ்ட் டைம் மணாலி போயிட்டு வந்தோம் ப்ரோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ மணாலி வேற லெவல் ஃபாரின் மாதிரி ப்ரோ சுவிட்சர்லாந்து் மாறி இருந்துச் ப் ரோ என்ன மாதிரி மவுண்டன் டெல்லி கூட சூப்பரா இருக்கு ப்ரோ ஆனா டெல்லில ரொம்ப கழிச்சு பரோ சரியான கழிச்சு ப்ரோ இந்தியாவோட கேபிடல்ன்றாங்க அவனும் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்ல ப்ரோ ஆக்ரா சூப்பர இருக்குது பரோ மத்தியபிரதேச இது உத்தரப்பிரதேச சூப்பரா இருக்கு ப்ரோ ஆக்ரா வேற லெவல்லஇருக்கு ப்ரோ செம்ம நீட் அண்ட் கிளீனா பக்காவா இருக்கு ப்ரோ ஃபாரின் மாதிரி இருக்கு ப்ரோ ரோடு கீடல்லா நல்லா சுவரேட்டான் டெல்லியா ப்ரோ டெல்லி வேஸ்ட் ப்ரோ டெல்லிலனா மெட்ரோ ஆ பஜாரு அதெல்லா
தாஜ்மஹால் தாஜுமஹால் ப்ரோ
அது ஆக்ரா ப்ரோ அது உத்தரப்ரதேஷ் ப்ரோ டெல்லிலருந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ப்ரோ ட்ராவல் அது
அப்டியா ப்ரோ
நம்ம இங்க த தமிழ்நாட்லேருந்து போனோ